க்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கோங்க தோழி சொல்லுங்க தோழி
தோழி நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் ஏதாச்சு பண்ணிருக்கீங்களா தோழி
ம் பண்ணிருக்கேங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ டெக்னாலஜி மாற மாற வந்து பாத்தீங்கன்னா பழைய முறைல வந்துட்டு நம்ம யாரும் வந்து நேர்ல ஒரு திருவிழாவோ ஊர்ல‌ ஒரு வந்துட்டு ஏதாது ஒரு விசேஷங்கள் பொங்கல் தீபாவளி அப்டின்னா முன்ன மாரி யாரும் வந்து குடும்பத்தோட நம்ம வந்து கடைக்கு போயி எடுக்குறோ அப்டிங்கற மாரி ஒரு இது வந்து இப்ப இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம செயலில போடுறோ செயலில வந்து நமக்கு பாக்கும் போது நம்ம நேர்ல போய் வாங்கற அதே சேலய வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நூரூவா கம்மியா இருக்கு அப்டின்னா நம்ம ச செயலில தா ஆர்டரு போடுறோ இருந்தாலும் வந்து நம்ம நேர்ல போய் வாங்கற என்னங்க தோழி ஆ கேக்குதுங்க தோ கேக்குதுங்க தோழி உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க தோழி தொடருங்க தொடருங்க தோழி
ஆ இப்போ வந்துட்டு அந்த மாரி நம்ம வந்து நேர்ல போயி பாக்க வாங்குறக்கும் நம்ம வந்து செயலில வாங்குறதுக்கும் ஒரு நூரூபா கம்மியா இருக்கு அப்டிங்கும் போது நம்ம செயலிலேயே போட்டு வாங்கிர்றோ ஆனா வந்து நம்ம ஒரு நாள் வந்து எடுத்து நம்ம குடும்பத்தோட போய் பாத்து நம்ம வந்து ஒரு துணி எடுக்க போவோமா அதுலயு வந்து பாத்தீங்கன்னா நறைய ஒரு ஆ இது வந்து இருக்குன்னே சொல்லலா ஒரு துணி நம்ம எடுக்க போறோ அப்டின்னா அந்த எடத்துல பத்து துணி வாங்கிட்டு வருவோ அந்த மாரி செலவுகளுமே வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்புடின்னு சொல்லலா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அலச்சல் இல்ல நம்ம வந்து செயலில போட்டு வாங்கறதுனால நமக்கு அலச்சல் இல்லாம ஒரு இதா முடீன்சுறது ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து வேலை வேலைன்னு வேலய நோ க்கு மட்டுதா ஓடிகிட்ருக்கு அப்ப எல்லாத்துனாலயும் குடும்பத்தோட அந்த நேரத்த வந்து செலவிட முடியுமா அப்டின்னு கே கேட்டா அது கொஞ் சந்தேகம் தா இருந்தாலும் நம்ம செயலில வந்து போடும் போது நறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்றோம குடும்பத்தோட போயி கூட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு யாராருக்கு எந்தந்த கலர் வந்து பிடி நம்ம என்னென்ன கலர் டிரெஸ்சு புடிக்கு என்னென்ன கலர் அவங்க விரும்புறாங்க அப்டிங்கறது எல்லாமே வந்துட்டு நம்ம இது பண்ணிட்ரோ இல்லைங்களா
அதே கண்டிப்பா தோழி ஏன்னா நம்ளுக்கு அப்ப போனா குடும்பத்தோட நம்மளுக்கு நம்ம டைமும் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாரி இரு க்கு தோழி காலமும் அவங்க கூட இருந்த மாரி இருக்கு அவங்களோட பிடித்தது பிடிக்காததுன்னு தெரிஞ்சுக்கலாம் பன்ற மாரி நீங்க சொல்றீங்க கரெக்டுங்களா தோழி சரிங்களா
ஆமா தோழி அதுதா நா சொல்றேங்க அது மட்டு இல்லாம வந்து இப்ப நறைய விஷயங்கள் ஆக இப்போ வந்து நம்ம ரோடுல வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து வித்துட்டு வராங்க அப்டின்னாலுமே அந்த நம்ம வந்து என்ன பண்ணுவோ வெளிய பேரம் பேசுவோ ஆ இது வந்து ஏறனூறுவா கம்மி பண்ணி குடுங்க அம்பரூபா கம்மி பண்ணி குடுங்கன்னு நம்ம வந்து பேரம் பேசுவோ இதுவே வந்து அந்த பொருள வந்து ஆன்லைன்ல எவ்ளோ ரூபா போட்ருந்தாலும் அத நம்ம அந்த காசு குடுத்து நம்ம வாங்கதாம் செய்றோ இல்லிங்ளா நமக்கு பிடிக்கல அப்டின்னா மறுபடியு மறுபடியு நம்ம ரிட்டன் போட்டுறோ அது பிரச்சன இல்ல இருந்தாலு நம்ம இங்க ஒரு பத்து ரூவா இருவரூவா அப்போ பேரம் பேசுறத இங்க வந்து நம்ம பேச முடியல என்ன அவுங்க வந்து செயலில ரூபாய் போட்ருக்காங்களோ அது தெரியு நம்ம குடுத்துட்டுதா வந்து வாங்குறோ இல்லிங்ளா
கண்டிப்பாவத் தோழி
அந்த மாதிரி இப்ப எதாவது ஒரு ஆன்லைன் ஷாப் திங் பண்ணி உங்களுக்கு வந்து இதான அனுபவங்கள் தப்பான ஒரு இது வந்து வந்துருச்சு அப்டிங்கிற மாரி அனுப்
ஆமாங்க தோழி நம்ம வந்து போன மாதத்துல மின் விசிறி போட்ருந்தோ தோழி போடப்போ அது வந்து நம்ம கரெட்டானது வரல தோழி நம்ப சைய்டு சைய்டு திரும்புல்ல தோழி நம்ம ஒரு ப்ரஸ் பண்ணா சைடு சைடு திரும்பறதும் கெடையாது அப்றோ கீழ டவுன் பண்ணி டவுன் பண்ண மாரி ஃபேன் வைக்குறது அதுல கெடையாது ஸ்ட்ரைடா நிக்குது தோழி ரோபோ மாரி ஸ்ட்ரைட்டா நிக்குதது ஃபேன் போட்டா ஓடுது தோழி அவ்ளோதா தவர அஜெஸ்பண்றோ நம்ப ஒன் ஒன் டூ த்ரீன்ற மேட் அஜெஸ்மென்ட்டு பாதி தோழி வேற அது வாங்கி ஒரு நம்மளுக் ஒரு திருப் தி இல்ல தோழி எதுனால நம்ம ஆன்லைன்ல போட்டமோன்ற மாரி ஆயிடுச்சி தோழி அந்த காசுக்கு நம்ம கடைக்கு போய் வாங்கி இருந்தோ நல்ல ஃபேனா கெடச்சுருக்கு தோழி அந்த மாரி எனக்கு தோணுச்சு எதுனால நம்ம பண் பண்ணமோன்ற மாரி எனக் ஒரு அந்த மாரி எதுக்கு போட்ட மோன்றது த ஆ இருக்கு நம்ம ரிட்டன் போடவு போடாம நம்ம வாங்கிட்டுமே அது எதுக்கு திருப்பி ரிட்டன் போறதுன்ற மாரி ஆயிடுச்சு தோழி எனக் பீக்ஸ் எல்லாமே நம் நம்ம மாத் தி ஃபிக்ஸ் லா பண்ணிட்டோ அதுக்கு ஒரு காசு செலவு பண்ணியாச்சு திருப்பி வந்து திருப்பி ரிட்டன் போடுறது எதுக் அந்த அந்த டைம்ல வந்து வெயிலு அதிகமா இருந்துச்சு தோழி அனலு வந்து முடியாம இருந்தது திருப்பி இதயு குடுத்துடோனா அனலுக்கு இருக்க முடியாதுன்ற மாரி இருந்தது அது அம்மா வீட்ல இருக்கும்போது நம்ம பண்ணது தோழி அது அப்டியே அந்த ஃபேன் வந்து இப்ப அங்கதா இருக்கு தோழி நம்ம வந்து சரி ஓ வச் அங்கேயே வந்து யூஸ் பண்ணட்டு அந்த மாரி இருக்கு இப்ப நம்ம இங்க இருக்கிற ஃபேன் வந்து க எல்லாமே பண்ணுந் தோழி திரும்பறது கீழ டவுன் பண்ணி வைக்கலா நம்ம கீழ உக்காந்து உக்காந்து கூட நம்மலுக் காத் வர மாரி நம்ம அஜெஸ் பண்ணி வந் பண்ணி வைக்கிற மாரி இருந்த நம்மளுக்கு அந்த மாரி பாத்ததும் அது வாங்குனது அந்த மாரி எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா ஆய்ருச்சு தோழி ஏ இந்த மாரி வந்துச்சு நம்மளுக்குன்ற மாரி அதுக்கப்றோ நல்ல ஒரு விஷியோ நடந்து தோழி நல்லத என்ன வாங்கிருக்கேனா ஆன்லைன்ல இங்க நா சுத்தி நா நெறைய வாட்டி பொய்ஸ் தேடி பாத்தே தோழி இந்த பீடிங் குர்த்தின்றது வந்து எனக் கெடக்கில தோழி தேடி தேடி பாத்து பாத்து கடேல டிசைன்ஸும் கெடயாது அந்த ஒரு கிளாத் த்து வந்து நல்லா இல்ல தோழி ஒரு ரொம்ப ரஃப்பா இருந்துச்சு கொழந்தை நம்ம மேல இருக்கும் போது கொழந்தைக்கு குத்துற மாரி இருந்துச்சு தோழி எல்லாமே அதுவே வந்து கோ குத்துற மாரி இருக்கவு நா என்ன பண்ணனா ஆன்லைன்ல பாத்தே தோழி ஆன்லைன்ல பாக்குறப்போ நல்லதா இருந்தது கிளாத்தும் நல்லா இருந்தது நம்ப நா ஒரு நாலஞ்சு டாப் ஆடரு போட் டோ தோழி வந்தது எல்லாமே நல்லா இருந்துது தோழி ஆன்லைன்ல வாங்கி அந்த மாரி எனக்கு ஆன் ஆன்லைன்ல டிரெஸ் வாங்கறதுல வந்து விருப்போ இருக்கு ஆனா எலக் ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்க கூடாது இன்ற மாரி ஒரு வந்துடுச்சு தோழி நீங்க அந்த மாரி ஏதாச்சு வாங்கி ஏமாற்றம் வாங்கிருப்பீங்களா
ஆ எனக்கு வந்து அந்த மாரி அனுபவம் இல்லீங்க தோழி ஆனா வந்து நா கல்லூரி படிக்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ் செயலி வந்து புதுசா வந்து கொண்டு வந்தாங்க அந்த செயலி வந்து அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு சாரி பத்தொம்போதுல இருந்து ஒரு இருவது இருவத் ரெண்டு அந்த மாரி காலகட்டத்துல அந்த செயலி புதுசா தா வந்துருந்தது அப்ப எங் கூட பயில்ற சக கல்லூரி மாணவிகள்லா வந்துட்டு அதுல துணிமணிகள் வந்து துணிமணிகள் வந்து வாங்குறது தா அதுல வந்து ஒரு பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லா மத்த பொருட்கள் எல்லாமே இருக்கு துணிமணிகள் வந்து வாங்கறது வந்து எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க ஏனா காலேஜ் போற கொழந்தைகளுக்கு அது ஒண்ணுதான இதா இருக்கு தேவையானதா இருக்கு அப்ப வந்து வாங்கும்பொழுது கூட படிக்கிற என்னோட செட்டு பொண்ணு வந்து நாங்கலா கேங்குனே சொல்லலா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கனா என்னோட திருமணத்து கூட அவுங்களா வந்திருந்தாங்க அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்டினா நா ஒரு துணி ஆர்டர் போட்டா அது வந்து வேற கலர்ல வருது மட்டியா வந்துச்சு கொஞ்ச கலர் வந்து பிரைட்டா இல்ல அப்டிங்கிற மாரி நெறய புகார் சொன்னாங்க அங்க அப்பவே நல்லா அபிப்பிராயம் இல்ல அப்ப வந்து ஆன்லைன்ல வாங்கறது வந்து சரியில்லாதது போல அப்டின்னு சொல்லி நாங்க நெனச்சோ ஆனா வந்து பாத்த பாத்தீங்கனா அதே வருஷ வந்து இறுதியில வந்து பாத்தீங்கனா நாங்க வந்து ஒரு கார்னிவல் மாரி நமக்கு ஃபர்ஸ்ட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா ஏனா நம்ம ஃபைனல்ல வந்து டிகிரி வந்து முடிக்க போறோ அப்டிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து அப்ப எல்லாருமே எல்லா மாணவிகளும் ஒரே மாரி வந்து கல்லூரிகு துணி வந்து போடலாம் ஏனா ஃபைனல் இயர் அப்டிங்கிறதுனால எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க மாணவிகள் எல்லா அப்றம் அம்பது பேர் இருக்கோனா அம்பது பேதுக்குமே ஆன்லைன்ல தா வந்துட்டு துணி வந்து ஆர்டரு போட்டது எல்லாதுக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கனா ஒவ்வொருதவங்க ஒவ்வொரு சைஸ் ஏனா ஒவ்வொரு மாணவி வந்து எக்ஸ்ல்ல இருப்பாங்க எல்ல இருப்பாங்க இருப்பாங்க எம்ல இருப்பாங்க டபுள் எக்ஸ் எல் இருப்பாங்க அந்த மாரி இருக்கும் போது எல்லாருமே ஆர்டர் போட்டோ யாருக்குமே துணி வந்து அசிங்கமா வந்தது அப்டிங்கிற மாரி இல்ல நல்லா தா வந்திருந்தது எல்லாத்துகுமே வந்துட்டு எந்த ஒரு குறைபாடுமே இல்லாம நல்லா தா வந்தது அப்டி குறைபாடு இருந்தது அப்டினா சைஸ் மட்டு போட்டு பாத்துட்டு ரிட்டன் போட்ற மாரி இருந்தது அம் போ வந்து வந்த பூசிலலா எங்களுக்கு அதெல்லா பயன்படுத்தவே தெரியாது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கனா அது ஒரு கல்லூரி முடிச்சு ஒரு ஒரு ஆண்டுக்கு அப்றம் வந்து பாத்தீங்கனா அ இப்ப நா எந்த ஒரு துணி வேணாலு அந்த செயலில தா போட்ற செயலில போட்டுது அது வந்துரு எதாது மிஸ்டேக் எதுவுமே இது வரைக்கு வந்து மிஸ்டேக் அந்த மாரி வந்தது கெடயாது எனக்கு தா வந்து நா போடும் போது ஒரு சைஸ்ல இருப்ப போட்டு முடிச்சது அப்ற குண்டாயிடுவ அந்த மாரி இருக்கும்போது செரி நம்மதா குண்டாயிட்ட மாட்ருக்கு இருக்கு அப்டி சொல்லி அந்த மாரி ரிட்டர்ன் போட்டது உண்டே தவர சைஸ் வந்து மாரி வந்துருச்சு ஒரு நா இந்த சைஸ்க்கு போட்ட இந்த சைஸ் வந்து வந்துருச்சு கிழிஞ்ச துணி வந்துருக்கு பிரட்டா ரொம்ப பிரைட் இல்லாத கலரா வந்திருக்கு அந்த மாரி எந்த ஒரு குறைபாடும் இல்லைங்க தோழி ஒரு நல்ல ஒரு பொருள் தா வந்துருக்குனு சொல்லலா இன்னொரு ஒரு இந்த இது இருக்கு பாத்தீங்களா இப்ப வந்துட்டு இந்த அலங்கார பொருள் மாரி இந்த லாம்ப் எல்லா வந்துட்டு ஒரு இது இருக்கு லாம்ப் சார்ஜ் போட்டு லாம்பு மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலா லாம்ப் மாதிரி அந்த மாதிரி வாங்கலா அப்டிங்கற மாரி ஒரு எனக்கு ஒரு யோசனை இருக்கு கு ஒரு ஒரு வாரமா நா பாத்துட்டு தா இருக்கே தொடந்து அது என்ன ஒரு எரநூறுவா அந்த மாரிதா வருது செரி வாங்கலாம் கொஞ்ச நாள் ஆகட்டு ஏனா வந்துட்டு நமக்கு என்னதா இவ்ளவு நாள் துணி மணிகள் வாங்கனாலு திடீர்னு ஒரு பொருட்கள் வாங்க போறோ அப்டிங்கம்போது நமக்கு அந்த தயக்கம் வந்து கவ்விக்குது அதனால செரி நம்ம கொஞ்சோ பாத்துட்டு அப்றமா வாங்கிலா ஏனா ஒரு செயலில மட்டு நம்ம வந்து வாங்கோ இது பண்றோ இல்லைங்களா ஏனா மத்த செயலியோட நம்ம கம்பர் பண்ணி பாத்துட்டு எப்டி ஒரு ரிவ்யூ குடுக்குறாங்க என்ன ஏதுனு பாத்துட்டு நம்ம வந்து பயன்படுத் திகலாம் அப்டிங்கற ஒரு இது என்னதா இருந்தாலும் நமக்கு அந்த ரிவ்யு அந்த பைவ் ஸ்டார் ரேட்டிங்கு அதெல்லாமே இருகிறதுனால கொஞ்ச யூஸ்ஃபுல்லா இருக்குனு வச்சுகோங்களே இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க வந்து அங்க வந்து பதிவே ற்றம் பண்ணிருப்பாங்க இது வந்து நல்லா இல்ல நல்லா இருந்துச்சு அப்டிங்கிற மாதிரி அத பொறுத்து நம்ம வந்து வாங்கிக்கிறது தோழி
கரக்டு தா தோழி ஆனா சரிதா சொல்ட்டீங்க இது வரைக்கும் வந்தது எனக்குமே வந்து அந்த பேன்ற பண்றது வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு துணிலாம் போடும் போது எல்லாமே நல்லதா தோழி வந்திருக்கு இது வரைக்குமே ஆன்லைன்ல எதுமே நம்மளுக் இப்ப சொல்ற மாரி எதவு தப்பா எதுவு வரல நல்லா வரலன்ற மாரிலா இல்ல எல்லாமே நல்லா வந்து க்கு தோழி இப்ப வந்து நீங்க சோசியல் மீடியாவில பாத்து ஏதாச்சு வாங்கிருக்கீங்களா தோழி ஆன்லைன்ல விட சோசியல் மீடியல ஒரு வீடியோ பாத்தோ அதுல வந்து இப்டி சொன்னாங்க ஓ ஆ ட் மாரி அட்வடைஸ்மெண்ட் மாரி பன்றாங்களல்ல தோழி அத மாரி பாத்து ஏதாச்சு வாங்கிருக்கீங்களா
ஆ அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா நா வாங்கினது கெடையாது தோழி எனக்கு அந்த மாரி இதுல ஈடுபாடு கெடையாது ஆனா என்னோட தாயார் வந்து பாத்தீங்கன்னா அதுல மட்டு தா ஈடுபாடா இருப்பாங்க அதுல வந்து இந்த கவரிங் முக்கியமா பெண்மணிகளுக்கு என்ன ஒரு ட்ரெஸ்சு கவரிங் செயினு கவரிங் வளையலு அந்த மாரி வந்து பாத்தா உங்களுக்கு பிடிக்கு இல்லைங்களா அதே மாரிதா எங்க அம்மாவுமும் அ வேலைக்கு போயிட்டு வந்த நேரம் மிச்ச நேரத்துல உக்காந்து பாப்பாங்க பிடிச்சது அப்டின்னா அனுப்பி வுட்டுட்டு அவங்களுக்கு அது அவங்ககிட்ட பேசி வந்து இது பண்ணத் தெரியாது அனுப்பி விட்டு பாப்பா உனக்கு நா அனுப்பியிருக்கே அத என்னன்னு அவங்ககிட்ட பேசி இது பண்ணும்பாங்க அது வந்து சேரின்னு வாட்ஸ்ப்புல நா அவங்ககிட்ட மெசேஜ் போட்டு கேப்பே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா முன்கூட்டியே நீங்க வந்து ஆ பணம் வந்து கட்டணு கட்டிட்டு உங்களுக்கு பொருள் நாங்க போட்டு வுட்டுவோ அப்டின்னாங்க ஆரம்பத்துல எனக்கு தையக்கமா இருந்தது சேரி இருந்தாலு நம்ம வந்து எவ்ளவு நாளாலுதா தயங்கி தயங்கி போறது நம்ம என்னன்னு போய் போட்டு பாத்துருவோ அப்டின்னு சொல்லி அந்த மாரி பணம் கட்டி நா முயற்சி பண்ணது மூண்ணுரு ஐநூறு ரூபா அந்த மாரி நானூரு பண்ணது உண்டு வளையலுக்கு ஆனா வந்து அவங்க சொன்ன மாரியே வந்து இன்னைக்கி நா வந்து பணம் கட்டுறே அப்டின்னா அடுத்த நாளே வந்து பார்சல் எனக்கு வந்துருச்சு அந்த மாரி நல்ல இதாக இருந்தது தோழி அதனால எதுவுமே வந்து ஒரு மோசம் அப்டிங்கிற மாரி சொல்ல முடியாது இந்த சமூக வளத் தலங்கள்ல வர்றது எல்லாமே வந்துட்டு அவங்களா வந்து அந்த ப்ராடெக்ட்ட வந்து ப்ரேமோட் பண்ணி நம்மிட்ட முதல்ல பண்ண ஏன்னா யாருனு தெரியாதனால முதல்ல வந்து அவங்க பணம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் பொருள் வந்து நமக்கு குடுக்குறாங்க தோழி
ஆமாம் தோழி ஏன்னா அது வந்து அவங்களோட அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல்ல தோழி நம்மள நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணு அவங்களுக்கு ஒரு நம்பிக்க இருக்குதுனு மாரி அவங்க பொருளை குடுத்துட்டு பண்றா மாரி எனக்கு ஒன்னு தோணுது தோழி அது சரிங்களா
கண்டிப்பாங் தோழி ம் ஆமா தோழி அவங்க அப்டித்தா நெனைக்கிறாங்க ஏன்னா பணம் வராம போயிருச்சு அப்டின்னா அவங்களுக்கு தானே நஷ்டே அதுனால தான் தோழி சேரிங்க தோழி கொடுக்கப்பட்ட நேரமு முடிய முடிஞ்சிருச் சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங்க தோழி சேரிங்களா நன்றிக தோழி னாச்சு